ஹலோ வணக்கம் எப்டி இருக்கிங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நல்லாருக்காங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்
எல்லா சூப்பரா இருக்காங்க நம்பு வீட்ல
ஆ நல்லாருக்காங்க ப்ரொ நல்லாருக்காங்க சரி இந்த விலங்குகள்லா இப்போ பாத்துருக்கிங்ளான அது வந்து அத பத்தி கொஞ்ச பேசலா ஏனா வந்து நாய்கள்லா இப்ப நெறைய நடமாடுது தெருவுல நாய்கள் மட்டு சொல்ல முடியாது நெறைய சொல்லலா பெட் அனிமல் வந்து வைல்ட் அனிம நெறைய நெல வச்சுட்டாங்க ரீசெண்ட்டா ஒரு எடத்துக்கு போயிருந்தோ இன்ன கார்லதா போனோ கொஞ்ச லேட்டாதா போணோ அப்போ ரெண்டு கரடி ப்ரோ கரடி அந்த பெரிய கரடி அம்மா கரடியும் குட்டி கரடியு அத அந்த குட்டி எனக்கு பய பயங்கர பய ஏனா எ ஹஸ்பண்ட் சொல்லிட்ருந்தாங்க இந்த ஏரியால வந்து கொஞ்ச வைல்டு அனிமல்ஸ்லா வரு அப்டின் சொன்னாங்க யான வரு அப்டில்னா கரடி வரு அப்டி நா என்னமோ காமெடிக்குதா சொல்றாங்க அப்டின் நெனச்சிட்டு இருக்கு நாங்க பக்கத்துல போரு கரடி பயங்கர பெருசு குட்டியாது இப்பிடி இப்பிடி அது வந்து எப்படின்னா ஃபுல்லா சுத்தி வேலி போட்டாங்க அது நடந்து போறத் து நாங்க போற கார் பார்க்கிங்ல தா எனக்கு கஷ்டமா என் என்னடா உலகளிக் ஏ பய ஏ பசங்க கத்துறாங்க அதா நீங்க சின்ன பசங்கெல்ல என்னடா இப்புடி பண்றாங்க டாடி டாடி கதவெல்லா பூட்டுங்க ஆஃப் பண்ணுங்க டாடி சத் த்த போடாதிங்க ஏ அமைதியா இருடா கரடி போயிட்டுன்டா அது போவ் நாங்க வெய்ட் பண்ணிடே ஏர்னோ ஏன்னா அது வந்து அதோட குட்டியு வந்து ப்ச் அங்கங்க ஓடிறக் கூடாதுன் இப்டி இங்க அது இங்கப் போனா இங்க வருது இங்க போனா இங்க ஒ அது வந்து சொல்லிக் குடுக்குது அம்மாவோடக் கடமைய வந்து அது செய்து ஒரு பக்கோ அது பாக்க அழகா இருந்தாலு இந்த ப்ச் அது இன்னோரு பக்கோ பய் பயமாவு இருக்கு கரடி நம்ம கடிச்சிருமோ அடிச்சிருவோ அப்டின் ஒரு பயமா இருக்கு ஆம் ஆம் ஆம் ஆமா அதுதா அதுமாரி எங்க வீட்டு பக்கத்து வீட்ல அவுங்க பதினஞ்சி நாய்குட்டி வளக் த்தாங்க ப்ரோ
அடேங்கப்பா ஆ
ஆனா பதினஞ்சி நாய்குட்டி அவுங்க ஒர்கிங்வுமன் ஆனா அவுங்க காலைல பெயிர்வாங்க க நைட்டு தா வருவாங்க ஆனா பதினஞ்சி நாயு தெருவுல தா இருக்கு ஏங்கேக்கீங்க ஒரு ஆ ஒரு ஆள விட் டாது கத் திக்கிட்டே இருக்கு வார ஆள கிராஸ் பண்ணவே உடாது நமக்கு வந்து ப்ச் அது எல்லா நாயு ஓடி வரும்போது நமக்கு என்ன தோணு ஐயோ நம்ம கடிக்க வருது அந்த ஒரு பயோ நமக்கு இருக்குல்ல அந்த வந்து அவுங்க எப்டின்னா ஒரு பாதுகாப்பாவே வளக்க மாட்டுகு இப்ப நானு எங்க வீட்ல ஒரு பெட்டு வளக்குறே ஆனா அது வெளியில அது அது அவ்ளோ பாதுகாப்பா வளப்பே நாங்க எங்கியு வெளியில வந்துட்டோனா அத கூட்டிட்டு வருவோ அப்பில்ட்டா அதோட கேர் அதி அதப் பாக்குற எடத்ல கொண்டு விடுவோ ஏன்னா நம்ம அத பாதுகாப்பா வெக்கணு சும்மா வெளியில உட்டுட்டு ப்ச் அது எல்லாத்தியு கடிக்கிறது முட்றது இந்த மாரில்லா எது கூடாது நம்மலால் நம் நம்மளால யாருக்கு நம்ம வளக்குற அனிமலால பாதுகே கேடு விளைவிக் கூடாது நா ரொம்ப நெனைப்பே ஆனா விலங் விலங்குகளெல்லா இப்போ வந்து ரொம்ப என்ன சொல்றது பாதுகாப்பு இல்லாம வெளியில விடுறாங்கனு எனக்கு தோணுது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னது கரெட்டு தா அது பெட்டணிமல் அப்டிங் போது பாத்தீன்னா ஃபஸ்ட் வந்து நாய்தா நீங்க சொன்ன மாரி எல்லார் வீட்லியுமே நாய் வளத்து ஆரம்பிஸ்ட்டாங்க நாய் வளக்குறாங்க வீட்டு ரன் வீட்டு நாய்ன்னு சொல்றாங்க ஆனா வீட்ல இருக்குறதில்ல மேக்சிமம் ரோட்லதா இருக்குது எல்லாரையு வந்து கடிக்கிறது அது மாரிதா பண்ணிச்சி சொல்லபோனா வீட்ல வர்க்றவங்க வீட்ல தா வளக்கறாங்க ஆனா இந்த மாரி நாட்டு நாயெல்லா பாத்தீங்கன்னா வளக்கறாங்க ஒன்னுக்கு ரெண்டு வளக்குறாங்க அத என்ன பண்ணது குட்டி போட்டு நாலு குட்டியா போடுது அதியு வளக்குறாங்க சொல்ல போனா அந்த ஏரியாவிலே பாத்தினா பத்து நாயி சொன்னாமேர் பாஞ்ச் நாய் வளத்துட்டாங்கங்ளா எப்டி இருக்கு இந்த ஏரியாவே சொல்லப்போனா ஒருத்தர் அந்தப் பக்க நடமாட முடியாது அசி வீட்டு முன்னேடி அசிங்கம் பண்ணு கத்தக்கிட்டே இருக்கு நைடெல்லா தூங்கவே முடியாது ப்ச் அது வந்து அவுங்குளுக்கு பழகிருக்கு அதாவது வளத்தரவங்களுக்கு பழகிருக்கு ஓகே நாய் கடிச்சதுன் விட்டுருவாங் ஆனா நம்ப வந்து வீட்டு பக்கோ இருக்கோ தூங்கும் போது கொலைக்கு போது நமக்கு தூக்க வராம அந்த ஒரு இது இருக்கிறத நமக்கு பயமா இருக்கும்ல சொல்லப்போனா அதெல்லா ரொம்ப தப்பு வீட்ல வளர்ரத விட வீட்லேயே வளத்தணு இந்த மார் ரோட்ல வளக்க கூடாத் இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கோ மயில்கள் ரொம்ப அதிகோ அது பாத்தீங் இப்ப வந்து கொரோனா டைம்ல மயில் ரொம்ப வந்து இதாகி எல்லா எடத்திலு ஸ்பிரெட் ஆயிடுச்சு இங்க வந்து ரெ மயில் ரொம்ப அதிகோ அது என்னதுன்னா ஒரு டைம் என்னா போண்னா ஏ நைட்டு காலைல ஆறு சேர் மார் காலேல மார்னிங் ஒரு ஆறு மணக்கிலா எல்லா வீட்லு உக்காந்துட்டு இருக்கு ஒரு வீட்டுல பாத்தின்னா மேல உக்காந்துட்டு இருக்கு அழகா இருக்கு பாக்குறதுக்கே அப்டியே தோகை விரிச்சிக்கிட்டே அப்டியே ஜாலியா அப்டியே உக்காந்திகிட் இருக்கு கால்ல வீட் விடிங்கால்ல வரு அது மேர் நைட்லியு பறக்கு போகு வரு ஆண் மயிலு செரி பெண் மயிலு செரி அப்புடிதா ஏரிடிச்சி ஒர்னாள் என்னா பண்ணிச்சி எங்க வீட்டு மேல ஒக்காந்துட்தா இருந்திச்சி சேரி எப்பியும்போல ஒக்காந்திட்ருக்குனு சொல் நானு கண்டுகாம கேஷ்வுல்லா உட்டே ஆனா ஏ மயிலு ஒக்காந்திருந்த மயிலு என்னா பண்ட்டிச்சி வாயில வந்து பாம்பு கொத்திட்டு வந்திருக்குது ஏன்னா கண் நா பாக்கல பாம்பு கொத்திட்டு வந்து கே எங்க வீட்டு மேல வச்சிருக்கு அது பாம்பு கீழ உழுந்து ஆ அந்தாண்ட வந்துருச்சாட்டது மயில் ஒக்காந்துட்டே இருந்திருக்கு நா பாம்பு இருக்கிறத பாக்ல நானே செரி மயில் தா உக்காந்துட்டு இருக்குன் சொல்லி நானும் அந்த துணித்தொவை கள்ளுக்கிட்ட போய் ஒக்காந்துட்டு மயிலை பாத்துட்டு இருக் காலேல செர் நல்லா தோகையை விரிச்ட்டு ஜாலியா எப்பக் வந்து ஏரிச்சி ரெண்டு மயில் இருந்த்ச்சி ஆண் மயில் ஒன்னு பெண் மயில் சேர் நல்லா துணி இது தோகைய விரிச்சிட்டு ஒக்காந்துட்டு இருந்த்ச்சா சேரி அப்டியே போட்டோ எடுதுட்டு ஒக்காந்துருந்தே கரெட்டா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன் நால்லடி இருக்கு அந்த பாம்பு ஒரு சார பாம்பு தா அதென்னாச்சுன்னா கரெட்டா அந்த துணி தொவக்கிற கள்டப் பின்னாடி ஓ இப்டியே சுருண்டு படுத்துட்ருக்கு நா பாக்கல நானு ரொம்ப நேரோ அப்டியே ஒக்காந்துட்டே இருக்கே அப்ப அப்பப்போ சத்த வரு உசு உசுனு சௌண்டு வந்த்ச்சி இதனென்னா அப்பப் உசு உசுனு சௌண்டு வர்துன் சொல்லி நானு கண்டுக்கில பெருசா அப்புறோ மேல் செரி அது இது பறந்திருச்சி மயிலு பறந்துருச்சு அதுக்கப்புறோ நா எந்திரிக்கலானு சொல்லி கையை ஊனுனே கரெட்டா அந்த பாம்ப் மேல கை வெச்சுடே சுருண்டு படுத்துருந்த்ச் கரெட்டா காப் பாம்பு மேல கை வச்சிட்டே கை எடுக்கவு முடியில எடுத்தா கொத்திரும்மோனு பயோ வேறக் கத்த ஆரம்பிச்ட்டே கரெட்டா தல மேல கை வச்ட்டே பரவால்ல கை வேற எங்கு கை வச் சாக் கொத்திருக்கும் கர்ட்டா தல மேலக் கை வச்சதுனால எதும் பண்ணல நானும் கத்தற யாருமே வரமாட் றாங்க நாங்க என்னாப் பண்லாம் ஏது பண்ணாம் பாம்ப் புடிச்சு கடிச்சிட்லாமான்லாம் தோனிச்சி எனக்கு என்னெனமோ தோணுது பாம்ப் புடிச்சி கடிச்சிப் போட்றலாமா தலய வேற புடிச்சிட்ருக்கோம் புடிச்சி பிச்சி எரிஞ்சிர்லாமா கோழி குஞ்சி பிரிச்சி எத்திர் மாரி அப்டில்லா யோசிக்கிறேன் அப்புறோ கத்தறது கேட்டு எங்க டேடி வந்தாரு அவரு வந்த ஒட்னே டே சார் பாம்புதா ஒன்னு பண்ணாது கைய எட்றான்னாறு கைய எடுத்தோனு குடுகுடுன் பெய்டிச்சி அது இப்பிடி தெரிஞ்சா நா மொதல்லே கையே எடுத்துருப்பேனே ஒரு மண் நேரம் கத்திட்ருந்தேனே அப்டிங்கிற மாரி ஆச்சி
பாம்புங்க கடிச்சில்லாவால்லாம் திரும்பி ங்கள கடிச்சிரு
எது நான் தலைய தானே புடிச்சட்டு இருக்கேன் தலைய புடிச்சு கடிச்சி ஏறிஞ்சிடலாமான்னு தோணுச்சு யாருமே வரலேயே பயத்துல என்ன பண்றதுனே தெரியலல
அதுக்கு நீங்க தூக்கி வீசிட்டு ஓடிருக்கலாம் ப்ரோ
சரி சரி சரி அதே இது வந்து நம் நம்ம வந்து இது சொல்லலாம் இன்னொனு என்னென்னா நம்ம நாய்களை பற்றி பேசினா இந்த மாதிரி வளக்குறவங்க வந்து கவனமாக வளக்கணும் அதுக்கு பயம் ஆனா வந் வந்து விலங்குகளை பொறுத்த வரைக்கும் நம்ம காட்டிலலாம் வளகறதல பறவைகள் விலங்குகள் எல்லாம் அந்த மாரி விலங்குகளை பொறுத்து பொறுத்த வரைக்கும் இயற்கை வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அவ அந்த இயற்கை பாதுகாப்பா இருந்தா மட்டும்தான் அந்த விலங்குகளும் அங்க தங்கு இடம் அமது அமை அமையுது எப்படின்னா விலங்குகளனால சுற்றுச்சூழல் வந்து எப்படின்னா சமநிலையில வந்து பேண உதவுகிறதுன்னு எனக்கு தோணுகிறது எப்போது என்னென்னா காடு வந்து கா நமக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காடுகள வந்து ரொம்ப அழிக்கிறாங்க அஹ் வேட்டையாடுவதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அழிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணு போது என்னென்னா பறவைகள் இப்போ மரங்கள வெட்டுறதுனால பறவைகளோட வாழ் பறவைகள் இருக்கிற இடம் வந்து எப்படி ஆகுது அது தங்க முடியாம அது வாழ்வாதாரம் பாதிக்குதுல்ல அதே மாதிரி நம்ம விலங்குகளையும் நிறைய வேட்டையாடுறாங்க அந்த விலங்குகள் வேட்டையாடுதன் மூலமாகவும் என்ன ஆகுதுன்னா விலங்கு இனங்கள் அதிக அழிகிறது பாதுகாக் பட முடியல இப்ப யானய எக்ஸாம்பில் க்கு எடுத்துக்கிட்டனா தந்ததுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை வந்து வேட்டையாடி இது இது பண்றாங்க மானும் அதே மாதிரிதான் அந்த கொம்புக்காக அப்ப அப்படி பண்ணும் போது அதோட இனங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா அழிஞ்சு போகுது அது ஒரு பாதுகாப்பற்ற நிலையில இருக்கு காடுகள்ல எரி ஆனால் இப்போ என்ன பண்ணுதுன்னா அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா முன்னாடியே வந்துடுச்சு ஆனால் இப்போ என்னன்னா அந்த மாதிரி உயிரினங்கள் வந்து அடிக்கவோ துன்புறுத்துவோ பண்ணா நம்ம வந்து நம்மல வந்து ஜெய்ல்ல பிடிச்ச போட்டுருவாங்க வனத்துறை சட்டப்படி
ஆமா ஆமா ஆமா அது கரெக்ட் தான் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்ன அந்த மரத்தை வெட்டுறாங்க உண்மைதான் அதாவது அஹ் விலங்குகள்லாம் பாத்தீங்கன்னா எதுக்காக ஊருக்குள்ள வருதுன்னா மெயின் பாத்தீங்கன்னா அது இருக்கிற இடத்துல நாம வீடு கட்டுறது மரத்தை அழிச்சு விட்டு நாம வீடு கட்டுறது அந்த மாரி அதனாலதான் அது ஊருக்குள்ளே வருது மத்தபடி அது ஊருக்குள்ள வந்து நம்பல டிஸ்டர்ப் பண்ணும் அப்பிடின்லாம் எதுமே கிடையாது நாம என்ன பண்ணுவோம் இந்த மலை ஓரத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மரத்தலாம் வெட்டிகிட்டி ஆக போய் வீடு கட்டிடுவாங்க அப்பிடின்னும்போது யானைலாம் என்ன பண்ணும் உணவு தேடி வரும்போது வீட்டு கிட்ட வருது அதனால தான் அதெல்லாம் நெறய இறக்குது ஒழிய அது வீட்டுகிட்ட வேணுட்டுல வரல அது உணவு தேடி தான் வருது இவங்க என்ன பண்றாங்க அந்த யானை வன்ச்சுனு பதரி அடிச்சிட்டு ஓட்ராங்க அந்த யானை அது வந்து அவங்கள தாக்க ஓட்றாங்கனு நினச்சு அந்த யானை அவங்கள தூக்கி போட்டு மிதுச்சுர்து இது தான் நடக்குது ஒழிய அந்த யானை வேணுண்ணே மிதிக்கனுன்டுலா மிதிக்கிறது இல்ல இது நாம தான் நீங்க சொன்ன மாதிரி இந்த மரத்தலா வெட்றவங்க கிட்ட அந்த ஆலமர அரச மர ஆலமரம்ல்லாம் பார்த்தா நிறைய கூடு இருக்கும் குருவி கூடு காக்கா கூடு அப்படியும் நிறையா இருக்கும் அத வெட்டுறாங்க அதை வெட்டும் போது பாத்தீங்கன்னா மரம் சாயும்போது பாத்திங்கன்னா சின்ன சின்ன குஞ்சு அது அந்த குருவி குட்டி குட்டி குருவில்லாம் பாத்திங்கன்னா கீழ உழுவும் அப்படியே கண்ணு கூட துறந்து இருக்காது அதெல்லாம் அப்படியே இருக்கும் யாரு கண்டு கூட மாட்டாங்க அப்படியே தான் ரோட்லேயே தான் கிடக்கும் அப்பிடியே எறந்துடும் அந்த மாதிரிலாம் இப்ப எங்கள் வீட்டு பக்கம் அப்படிதான் நடந்துச்சு அப்போ நான் எங்கள் பசங்கலாம் சேர்ந்து அந்த குருவி இத தூக்கிட்டு போய் இந்த கூட்ட தூக்கிட்டு போய் வேற ஒரு மரத்தில் ஏறி வச்சுட்டு அந்த குருவி குஞ்சலாம் தூக்கி அதல வச்சிட்டோம் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கோ சொல்ல போன இந்த மாதிரி நம்பளால தான் இந்த விலங்குகள் அழியிது ஒரு பக்கம் நம்ம மரத்தை வெட்டுறதால நமக்கு மழை ஒரு பக்கம் வரல இந்த மாதிரி காட்டு விலங்குல்லாம் வீட்டுக்குள்ள வருது இந்த மாதிரி நிறைய நமக்கு தான் ந நல இது நஷ்டம் சொல்ல
கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி விலங்குகள்ல நம்ம பாதுகாப்பதன் மூலம் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் நிறைய நன்மைகள் கிடக்குது கிடைக்குது பஸ்ட் ஒன் என்னன்ன சுற்றுச்சூழல் வந்து சமநிலை சமநிலை வந்து பாதுகாக்கப்படுது அதுக்கப்புறம் என்ன பண்ண நிறைய உயிரினங்கள் வந்து இது எப்படினா பன்மைய அதிகரிக்கிறது அதோட பன்மைகள் வந்து அதிகரிக்கிறது விலங்குகளை பாதுகாப்பதன் மூலம் அதுக்கப்பறம் என்ன சொல்றதுனா அஹ் இயற்கை வளங்களை வந்து நம்ம பாதுக்காக்குறோம் இந்த மாதிரி விலங்குகளை பாதுக்காத்தம்னா கண்டிப்பா நாம காடுகளையும் இயற்கை வளங்களையும் அழிக்க மாட்டோம் சரிங்களா அதே மாதிரி எதிர்கால சந்தே சந்தேதியினருக்கு வந்து விலங்குகளை எப்டி பாதுகாக்கணு அப்டினு நம்ம சொல்லிக்கொடுக்கனு. அந்த கருத்த வந்து இப்போ வந்து இப்ப வந்து நம்ம சிங்கம் புலி எல்லாம் இருக்கு இப்ப நம்மளே இந்த இனத்தை அழிச்சிட்டோம்னா நம்மளுடைய எதிர்கால சன்னதிக்கு எப்படி தெரியு சிங்கம் புளி என்ன நியூஸ் பேப்பர் பார்ப்பாங்க புக்ல பார்ப்பாங்க அதுதான் ஆனால் நம்ம அதை அழிக்காம வேட்டையாடாம இருந்தா நம்ம வந்து எதிர்கால சந்ததிக்கு வந்து அந்த விலங்குகள ப்பா சொல்லி குடுக்கலா செரிங்களா
கண்டிப்பா கண்டிப்பா த நீங்க சொன்னீங்ள அது வந்து விவசாயத்துக்கு நெறைய பா இது பயன்படுது விலங்கல் சொல்ல போனால் அந்த பாம்பல்லாம் பாரத்தீங்கன்னா அந்த எலியை வேட்டையாடுது இப்போ பத்து பி இந்த விவசாயத்தில் வந்து மெயினா பார்த்தன்னா எதிரி பார்த்தன்னா எலிதான் ஏன்னா அங்கங்கே கொ பொந்து பறிச்சி அந்த பயிர்கள் நாசம்பண்ணிடும் பாம்ப் பார்த்தா அந்த எலிகளை பார்த்தா விடாது கொன்றும் ச் அப்படிங்கும் போது விவசாயத்தில மெயின் இது பாத்தினா அந்த பாம்பு அந்த இது பூ இன்னதுமண் புழு இதெல்லாம் பாத்தீனா விவசாயிகள்கு ரொம்ப ஒதவுது சோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி விலங்குகலாம் நாம பார்த்தா அடிக்காம விடனும் விட்டுரனும் அப்படியே அதுவும் பாத் இந்த மாரி விவசாய நெலத்தெல்லா பாத்தா அதிக அந்தான போட்டறணு அத அடிக்கூடாது. ஏன்னா? நமக்கு தா அது உதவுது சோ அப்டிங்கும்போது இந்த எலியெல்லா பாத்தா விடக்கூடாது இந்த விவசாய நெலத்த எலியெல்லா பாத்தா கண்டிப்பா அடிச்சு போட்டரு ஏனா எலி வந்து அந்த விவசாய பொந்து பறிச்சு அந்த விவசாயத்தே நெலத்தியே இது பண்ணிடுது அப்டிங்கும் போது இந்த மாரி விவசாயத் இந்த மாரி கழுகா இருக்கட்டு அப்புறோ வந்து கழலுகு வந்து பாத்தீனா அந்த கழுகு மயிலு எல்லா பாத்தீனா இந்த பாம்பு வேட்டை இது எலிய வேட்டையாடு இந்த மாரி நெறைய விவசாயத்துக்கு பயன் பயன்படுற விலங்கு நறைய இருக்கு அதே மாரி இந்த மாடல்லா பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு நெறையா வ்வ் பயன்படுது இப்ப வரிக்குமே அந்த மாட்டுல வர சாணத்தை எடுத்து நம்ப உரமா பயன்படுத்துறாங்க அது வீட்டுக்கு வெளியே சா சாணம் தெளிக்கறாங்க அதை வந்து பாத்தீனா ஒரு ஆன்டிபயோட்டிக் அதை ப்த்தீன்னா எந்த ஒரு நோய் எதிர்ப்பு உள்ள இதுவும் உள்ள வராது அப்படிங்கிற மாரி அதை எடுத்து சாணிய எடுத்து வீட்டுக்கு முன்னாடி தெளிக்கிறாங்கஹ சாமி ரூம்மெலாம் வலிச்சு வுடுறாங்க சோ அப்படிங்கும்போது அது வந்து நாம்ப அது அதுக்கு உதவி செய்தா அது நமக்கு உதவி செய்யுது பால் தருது சொல்லப்போன இதெல்லா நம்ம அ இதெல்லா நம் பாதுகாத்தா நம்பளு நல்லா இருக்கலா
கண்டிப்பா ப்ரோ நீங்க சொன்ன கருத்த வந்து நம் நம்மளும் பாதுகாத்துக்கலா ஓகேவா? அ மீண்டும் பேசலாம். ஓகே ம் ஓகே ப்ரோ ம் ஓகே